லோ
ஹலோ.
ஹலோ. சொல்லு
ன்ன சொல்லுங்க சாப்டிங்லா சாப்டிங்லா?
ம் சாப்ட்டனே
நா இப்பதா சாப்ட்டு வந்தே.
என்ன சாப்ட்ட?
டோக்கன் வாங்குன சாப்பாடு சாம்பாரு மோரு ரசம். கூட்டு அப்பளம்.
சாப்பாடு வேற நெறையா இருந்ச்சு சூடு பண்ணியாச்சு ஒனக் குடுத்துருக்கலா. கெட்ருமோ என்னமோன்ட்டு நா குடுக்
இப்ப நா
அந்த மீன அவ ஃப்ரெண்ட்ஸ்க்காச்சு குடுத்துருப்ப.
ஆமா இவ்ங்களு சாப்ட்ருப்பாங்க கர்ட்டா உப்பு இருந்ச்சு உப்பு ஜாஸ்தியா இல்ல
ம்
பெரட்டி வச்சிருந்துச்சு நல்லா‌
த்து என்ன பண்ணன் தெரியல நாளைக் அவ்ளுக் தயிர் சாப்பாடு உருளக்கெழங் பொ டிஃபன் வேற இன்னு‌ வர்ல‌ அந்த குட்டி டிஃபன்லதா ஒன்னு கொஞ்சமா போட்டு அவ்ங்க மிஸ்ஸு மெசேஜ் அனுப்ச்சிருக்காங்க. அத ஃபார்வேர்ட் பண்ற ஒன
குட்டி டிஃபன்ல
கொஞ்சோண்டு தயிர் சோரு இங்க இருக்கற டிஃப் ஃபன்தா நா இன்னு அந்த டிஃபன் வர்ல வந்தோனதா கொடு கொஞ்சோண்டு தயிர் சாப்பாடு உருள கெழங் பொரியலும் குடுக்கறே அவளுக் ஃபுல் டே மெசேஜ் வந்துருக்கு அவங் மிஸ் அனுப்ச்சிருக்காங்க.
ம்.
ஒம்போத்தர மணில இருந்து மூணு மணி வரைக்கமா அதனால புக்ஸ் வந்து டேர்ம் ஒன்னோட புக்கு ஆ டிராயிங் புக் என்னமோ போட்டிருக்காங்க மெசேஜ் உனக்கு பார்வர்ட் பண்றே அதுக்கப்புறோ வாய்ஸ் மெசேஜ் எனக்கு தனியா அனுப்ச்சிருக் காங்க டிஃபன் பாக்ஸ்ல நெறச்சு குடுக்காதீங்க கொஞ்சமா குடுங்க ஒரு ஸ்பூனு ஒரு டவல்லு இதெல்லா குடுங்க ஏனா இப்ப எப்டி சாப்புடுறாங்கன்னு ஃபஸ்ட் பாக்கலா அ சாப்ட்டு பழகிருக் மாட்டாங்கல கொஞ்சமா குடுத்துடுங்க அப்டின்னாங்க அதுக்கப்புறம் அ என்னென்ன புக்கு கொண்டு வரு னுன்ட்டு எழுதிருக்காங்க நா பாத்து சொல்றே என்னன்ன நோட்டுன் அது வாங்கணு அவளுக் எழுதறக்கு ஆமா புக்குல்ல புக்கு குடுத்து உட சொல்லியிருக்காங்க நோட்டு
அன்ரூல் நோட்டு அவங்க சொல்லுவாங் நெனைக்கிறே அன்ரூல்டு நோட்டு அன்ரூல்டு நோட்டு இல்லன்னா அந்த
அது மாரி க்ரௌண்ட் த்ரீ இன் ஒன் நோட் டூ ஆமா
க்ரௌண்ட் த்ரீயா
அ க்ரௌண்ட் த்ரீ இன் ஒன் நோட்டு இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்கு தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கு மேக்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்கம்மா ஆர்ட் அன்ட் கிராஃப்ட் புக்கு இது
ம்
தா உனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கே வாட்ஸ்அப்ல அது நீ
இல்ல இதெல்லா வாங்கணுமா இத எப்ப வாங்கணும்
இது இருக்கா இல்ல வாங்கணுமா தெரியல பாரு இது நீங்க அமுச்சு உட்டுருக்கே அத பாத்துட்டு சொல்லு
அத செரி இது எல்லா இன்னைக்கு வாங்கணுமா இல்ல எப்ப வாங்குணு
நாளைக்கு இதெல்லா குடுத்துட சொல்லிருக்காங்க
அப்ப நாளைக்கு கால்ல வாங்கிட்டு வர்ணுமா இதெல்லா போயி
ம் அவ புக்கெல்ல வெச்சு குடுத்துட்றே நீ அத வாங்கீட்டு அப்றோ குடுக்கலா நைட்டு தா மெசேஜ் பண்ணாங்க ஒடனே எப்டி வாங்க முடியு
சேரி சேரி அதா கேக்கறே இப்ப நாளைக்கு கால ஓம்போது மணி ஸ்கூலுக்கு போம் போது கொண்டு போய் குடுக்கணுமா இல்ல எப்டின் கேட்டே இல்ல நாளைக்கி
ட்டோ
ம்
அப்றோ குடுக்கலா நீ வாங்கிட்டினா கால்ல கொண்டேய் குடுத்துட்டு வந்துரு இல்ல அப்டின்னா நாளனைலிருந்து குடுத்துடலா
சேரி
இப்போதைக்கு புக்கு மட்டு குடுத்துரு நாளன்னைக் போய் அவுளுக்கு என்னென்ன வேணமோ அத வாங்கிட்டு பென்சிலு லப்பர்ல்லா கொஞ்ச வாங்கு
அ அந்த பைண்டிங் சொன்ன கேட்டயா மேடங்க அவுங்ககிட்ட
கேக்கல அந்த அக்கா எங்க வாங்குச்சு கேக்குறே கேட்டுட்டு எந்த நாலு புக்கு இருக்குதானு
ம்
அத போட்டுட்டு
அது போக இன்னு இப்ப நம்ம நோட்டு வாங்கறோம்ல அதையு போட்டுணுல்ல
ர இன்னொன்னா
இப்ப நோட்ல வாங்வுல இப்ப அதுக்கும் போட்ணுல்ல பயிண்டிங்கு ம் அதுக்கு வாங்கணு அப்றோ அது போக லேபிள் வாங்கி ஓட்டணு
ம்
வேற பென்சிலு பேனா பென்சில் லப்பரு ஷார்ப்னர் ஓகே வேற ஸ்கேலு வேற அது மட்டு தா வாங்கணு
ம்
ம்
இந்த வாரோ சனிக்கெழம ஞாயி்த்துகெழம போய் அவ்ளுக்கு ஷூவு பொம்ம கா புடிச்சினா தரன்ச்சில்ல இன்மா புடிச்சின்னா வாங் ஷூவு
ம்
செருப்பு இதெல்லா வாங்கிட்டு
ஒயிட் ஷூ ஒன்னு ஒணு பிளாக் ஷு ஒன்னு வாங்கணு அப்புறோ செபள் ஒன்னு வாங்கணு
ஆ
இது மூணு வாங்கணு இன்னைகுதா உன் கிளாஸ் ஸ்கூல்ல யோகா கிளாஸ் இருந்துச்சு
ஆ
அல அ மிழ் இருக்கனு பாத்தா தமிழ் இல்ல
ஆ அவ பேசிட்டுருந்துப்பா கிளாஸ்ல
அத சொன்னேனே பேசிட்டு இருந்தா எல்லாரு உக்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இது மட்டு தனியா உக்கந்து பேஸ்ருப்பா அதனால கூப்ட்ருகாங்க பேர கூப்பட்டு இருகாங்க
ம்
உம்
நா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டயு ஆப்பே இது பண்ண சொல்லியிருக்க
ம்
எல்லா டவுன்லோட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காங்க இனி நாளைக்கு தான ப்ராசஸ் பண்ணுவாங்க ஆமா இந்த குரூப்புல ஆட் பண்ணாங்கள அத எப்டி ஆட் பண்ணாங்க
நம்ம தா ஆட் பண்ணி வுட்னு இப்ப நா ஆட் பண்ணி வுட்டேன்ல எங்க அம்மாவ அது மாரி நீ ஆட்
அட்மின் தான ஆட் பண்ண முடியு
அட்மின் ஆட் பண்ண தேவ இல்ல நீ மேல போய் ஆட்நம்பர்ஸ்ஸ கொடுத்து உங்க ஃப்ரண்ட ஆட்பண்ணி உடலா
அப்டியா
ம்
அப்ப நீயே ஆட் பண்ணிரு யார் யாரு தெரியுமா ஆ அயயோ
ஆ தெரியு சிஸ் நாசொல்றே ம்
ம் சரியா மெசேஜ் போடுறே உனக்கு ம்
ஆ நா உங்கள ஆட் பண்ணி விட்டா போதுல்ல
அவங்கள மட்டு ஆட் பண்ணி வுடு டவுட்டுக்கு மேல டவுட்டா கேக்குறாளுக எனக்கே தெரியாது
ம்
அப்டினு எதா இருந்தாலு குரூப்புல கேட்டுக்கோ அப்டின்ட்டே அனால ஆட் பண்ணி விட்டீன்னா கொஞ்சோ அப்ப நாளையில இருந்து அவங்களு க்கு இத ஆயிடுச்சுனா அப்பறோ நா பேச ஸ்டார்ட் பண்ணிருவே
சேரி
ம்
அதாது எல்லாரையு கூப்ட்டு பேசிட்டு இருந்தாங்களா இன்னைக்கி ஆபீஸ்ல
ஆபிஸ்லயா என்ன சொன்னாங்களாமா
ம் ஒர்க் பன்றக்கு
இல்ல இது இது வேண்டாங்கிறாங்களமா பேப்பரு ஆ கேக்குது
அதா பேப்பர் ரிவட் பண்ண சொல்லி பேப்பர் பேப்பர் ரிவட் பண்ண சொல்லி கேட்டாங்களா அ இன்னு என்ன கூப்ல இன்னு என்ன கூப்புட்ல
ஆ
ஒரு ஆளுக்க போயிட்டு இருக்கு மீட்டிங்
என்ன சொல்றாங்க எல்லாரு
தெர்ல பண்றன் சொல்லிட்டு பாதி பேரு பன்ன மாட்டேனு இருந்தாங்க என்ன எல்லா கேட்டா பண்ணி பண்ணிருவே சொல்லிருவ பாரு ஆ பண்றே சார் ன்று
பண்றே சார்னா எனக்கு புரில
ரிவர்ட் பண்றன்ற
ம்
பண்ணாதே இந்த ஆமா பண்ணாத ஒரு தாக்க முடியு இந்த ஒரு வருஷோ முடிஞ்சா எனக்கு வேல முடிஞ்சது அதுக்கப்பற கூட காட்டிக்கலா அது பாத்துக்கலா இந்த ஒரு வருஷம் மட்டு தாக்குப்புடிச்சு எதாது பண்ணனு
ம் அப்படி சொன்னாங்கன்னா கேளு சார் எனக்கு எதா டே ஷிப்ட்ல மாத்தி தர முடியுமா அ அப்டின்னு கேட்டுப்பாரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக் கூட ஒர்க் பண்ணி தரே ஆமா நைட் ஷிப்டே ஓ க்கே தா சர் நீ ட்ரை பண்ணி பாரு சார் டே ஷிப்ட்ல மாத்தி இந்த மாரிலா இருக்கு சார் கொஞ்சோ எல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி எல்லா ஒர்க் பண்றோ பிரஷர் பண்ணாம இப்டி இருந்தா கொஞ்சோ உங்களுக்கு ஒர்க்கல்லா முடியுங்கற மாரி சொல்லி பாரு அதனாலதா சார் எல்லாரு இப்டி பேப்பர் போடறாங்க எனக் கு இந்த மாரிலா ப்ராப்ளம் இருக்கு
ம்
அப்டின் சொல்லி சொல்லு இல்ல ஓ இல்ல நைட் ஷிப்ட் தா இப்போதைக்குனா செரி ஓகேன்று என்ன பண்றது எட் எட் கப்பட்ட கடன வேற வாங்கி வெச்சாச்சு வேற யாரையு நம் நம்பவு முடியாது வேல கெடைக்கறது பெருசுதா இருவது ருவா இருவத்தஞ்சு ருவா தா கெடைக்கு அத வெச்சிட்டு என்ன பண்றது
கரட்டு தா அதனால தா யோசிச்சி இருக்கனம்
சும்மா எல்லாரு இவ பேப்பர் போட் அ அப்பறோ பாத்தா இவ இங்கயே இருக்கா அப்படி எல்லா சொல்ல அவங்களே கூப்டு சொன்னாங்க அதுனால சேர் உனக்கு அது அவமானோ அப்டின்லா நெனைக்காத அவங்க பேசுறவங்க நாலு பேர்த் நம்மள கீழ தள்ளீட்தா இருக்குங்க அதுங்க போயிருங்க அப்பறோ நம்ம என்ன பண்ண முடியு
கரெட்டு தா இதா நானு யோஸ்ச்ச ம அவுங்களுக்கெல்லா யோசிக்கல இல்ல
ம் அந்த எல் ஐ சி கார அண்ணாக் கால் பண்ண இந்த மாசோ எனக்கு அது புடிக்கலே புடிச்சிருக்காங்க போல எனக்கு மெசேஜ்ஜே வர்ல அண்ணே எ அக்கௌன்ட்ல அமௌண்ட் இருந்ச்சு இப்ப இருக்கா இல்லங்க புடிச்சிருக்காங்க அப் அப்ப இந்த மான்ச விடுங்க அடுத்த மாசத்துல இருந்து மெஸ் மெசேஜ் வரு பாத்துங்க பாத்துட்டு சொல்லுங்க நானு சொன்ன விஜய்ட்ட அ இந்த மாரி ஆ ஆ வேல வேற எதாது இருந்தா மட்டுந் வைப்பா இதுலன்னா எதூ பண்ணாத அப்டிங்கற மாரி சொன்ன அப்டின்னாரு இப்பதா சொல்லீட்டு வெச்சாரு கொஞ்சோ பாருங்க நம்பளுக்கு ஃபேமிலி எல்லா இருக்குல்ல
ம்
என்ன பண்ணுவீங்க அப்டின்னாரு செரி நா சொல்றே சார் அப்டின்னு சேரி அப்டின்ட்டு வெச்சுட்டாரு நீங்களு பாப்பா ஸ்கூல் டைமிங்லா இருக்கு எப்டி வேலைக்கு போயிட்டு வருவீங்க அதனால ஜெய் என்ன பண்ணுவா பாவோ அப்டின்னாரு சேரி